ஹலோ கேக்குதுங்களா என்ன பண்றீங்க
நானு இன்னக்கி வீட்ல சாமி கும்பிட்டே கொஞ்சோ புக்கூ சாமிக்கெல்லா புக் புக் கொடுப்பாங்கல்ல அதெல்லா கொஞ்சோ உக்காந்து படிச்சிட்ருந்தோ நீங்க என்ன பண்றீங்க
நானுங்ளா நானுமே பாத்தீங்கன்னா சாயந்தரமா டீ போட்டு குடிச்சோங்க குடிச்சுட்டு ஆ அடுத்து வந்து ந நைட்டுக்கு வந்து ச சமைக்கணுங்க கொலம்பு இருக்கு ஆ சட்னி மட்டூ அரைச்சுக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கோ அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா தோசையூ இட்லியூ செய்யணுங்க
ம்
அப்புறம் நீங்க சாப்பிட்டாச்சுங்களா என்ன சமையல்
இன்னிக்கி அண்ணா சாயந்திரமா கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அத்னாலதா ஆக் வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க சமோசா சாப்பிட்டுட்டோ வீட்லய இப்ப தோச செஞ்சிற்காங்க தோச செஞ்சுட்டு சட்னி அரைப்பாங்க அதோதா சாப்பாடு
சேரி செரிங்க நல்லது சீக்கிரமா சாப்பிட்றீவிங்களா இல்ல கொஞ்சோ நேரம் ஆகுமாங்க
ஆ எட்டு மணக்குள்ளமே மோஸ்ட்டா சாப்பிட்றுவோ இப்ப கொஞ்சோ சமோசா ஸ்நாக்ஸ் சாப் இத்னால கொஞ்சோ லேட்டா சாப்டு எப்பவுமே நா எட்டு மணிக்குள்ள சாப்டுடுவே
செரி செரிங்க நல்லதுங்க ஏனா சீக்கிரமா சாப்டாதாங்க அடுத்து நம்மளுக்கு ஜீர்ணம் ஆகுர்தெல்லா ஈஸியா இருக்கோ லேட்டா சாப் டா அந்த வா வாமிட் சென்சேஷன்லா கொஞ்சம் இருக்கோங்க பரவாயில்லங்க சீக்கிரமா சாப்பட்றதூ ஒரு நல்ல விஷயம் தாங்க
கண்டிப்பா எட்டு மணிக்குள்ள முடிஞ்ச வரைக்குமே சாப்பிட்றுவே எனக்கும் அந்த டைமிங் ஆனா கரெக்டா பசிக்கோ பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனா கரெக்டா பசி எடுத்துக்கோ அதே மாரி ஏழு இருந்து எட்டு மணி ஆச்சுன்னா கரெக்ட் டா பசி எடுத்துக்கோ நா கரெக்டா சாப்ட்றுவே
எனக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா தம்பிய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பவே காலயில வந்து பாத்தீங்கன்னா முழிப்பு வந்துருதா அடுத்து காலையிலயே நம்ம சீக்கிரமா செஞ்சு சாப்பிடுறவே மதியத்துக்குமே பாத் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்றல இருந்து ஒரு மணிக்குள்ள பசி வந்துட்து அதுக்கப்புறம் நைட்டுமே சீக்கிரமா பசி வந்துத்துங்களா அதனால அது நைட்டுமே வந்து சாப்டுற்றோங்க சீக்கிரமா
நல்லத்து தாங்க
அப்ப தாங்க அடுத்து நம்ம வந்து அம் அ வேலைங்களூ இருக்குமா அதுக்க ஏத்த மாரி நம்ம சாப்பட்ற டைமிங்கலூ மாத்திப்பேங்க நானு
என்னது நல்லது தாங்
கொழந்த வெச்சிக்கிட்டூ நீங்க கரெக்டா டைமிங்க வந்து எல்லா வேலயும் பண்றீங்க உங்க பாத்தா கண்டிப் பா இப்ப எல்லாத்துயூ கத்துக்கணூ எனக்கு தோணுது
இல்லங்க எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆ கொஞ்சோ கொஞ்சோ இப்ப காலேல ஸ்கூலுக்கு அனுப்பவே தா கரெக்டா போகுதுங்க இல்லனா வீட்லயே கொழந்தைங்க இருக்கும் போது வீட்லதான இருக்காங்க பொறுமையா காலேல செய்வோ அப்பறமா மதியோ செய்வோ நைட்டு செய்வோன்னு மாரிதா இருந்ததுங்க இப்ப வந்து அவுங்க ஸ்கூலுக்கு போவே வந்து எங்களுக்கு என்னன்னா காலேல எழுந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் போதுதா நம்ம கரெக்ட்டா நம்ம வேலய வந்து செய்றோ இப்ப காலேல எழுந்துக்கிறோன்னா நம்ம எதக்காக எழுந்துக்கணு அப்டின்னு ஒரு குறிக்கோள் இருந்தாதா எல்லாருமே எழுந்துப்பாங்க அது பொதுவான ஒரு ஒரு விஷயமா அதனால இப்ப நா எழுந்துதா ஆகணு ஒ ஸ்கூலுக்கு தம்பியு கெளப்ப னு அப்டின்ட்டு ஒரு குறிக்கோள் இருக்குங்களா சமையல் செய்யணு சீக்கிரமான்னு அதுதாங்க பண்ணிட்டுருக்கே ஆனா எனக்குமே ஒடம்பு வந்து ஒரு நேரத்திக்கி நல்லா இருக்கு ஒரு நேரத்திக்கி வந்து டயர்டா இருக்கு ஒடம்ப சரியாம இருக்கு அந்த மாதிரி தாங்க உங்களுக்குங்க எப்பயுமே ஆக்டிவா இருப்பீங்களா எப்டி இருப்பீங்க
மத்தியானோ கொஞ்சோ மாத்தர போட்டே மாத்தர போட்டதுலருந்து ஒரு மாரி வாமிட் வர்ற இருக்கு எதையு சாப்ட பிடிக்க மாட்டேங்குது அப்டித்தா இருக்கு எனக்குமே
சேரி சேரிங்க எதுக்குங்க நீங்க மாத்தர போடுறீங்க என்ன ஆச்சு
ஆ டாக்டர் சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து விட்டமின் டேப்லெட் குடுத்துருக்காங்க அந்த விட்டமின் டேப்லெட் எவ்ளோ கசப்பு டெய்லியு சாப்டவே ஆ அதோட ஸ்மெல்லு அதெல்லா வந்து கொஞ்சோ அப்டியே வாமிட் வர்ற மாரி இருக்கு உள்ள போய் அது வேல செய்ற அதனால அப்டி இருக்கா என்னான்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நேரோ
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க கொஞ்ச நா கொஞ்சோ வந்து நீங்க உணவுலையு வந்து எடுத்துக்கோங்க ஆ மாத்தரையும் போட்டுக்கோங்க ஏன்னா இப்ப வந்து நம்ம உணவுல வந்து அந்த அளவு கெடைக்கவு மாட்ருக்கு ன்ற மாரி சொல்றாங்க ஏதோ ஒரு விட்டமின் குறைபாடு இருந்தா அத நம்ம மாத் தரைலதா செரி பண்ண முடியு ஆனாலுமே வந்து நீங்க வந்து உணவு முறையிலயு கொஞ்சோ வந்து மாற்றம் பண்ணி கின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க
கண்டிப்பா டாக்டர்ருமே இதா சொல்லிருக்காங்க என்னன்னா மாத்தரையு கண்டிப்பா போட் டுக்கணு நீங்க அதுக்கு தகுந்த மாரி உணவையு எடுத்துக்கணு உணவையு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லல அதுக்கு தகுந்த மாரி கீரை சாப்ட்றது காய்கறிகள் சாப்ட்றது பழங்கள் சாப்ட்றது அப்டின்ட்டு நெறையா லிஸ்ட் இந்த லிஸ்ட்ட அவரு குடுத்துவுட்டாரு நானு சாப்ட கொஞ்சோ ட்ரை பண்றே இப்பல்லா
ஆமா ஆமாங்க கொஞ்சோ நீங்க வந்து இப்ப அம்மால்லா இருக்கவே உங்களுக்குமே ஒரு உதவியா இருக்கு ஆனா வந்து கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணோ ஆயிட்டுக்கப்பறமா வந்து நம்மளுக்கு யாருமே எதுவு செஞ்சி தரமாட்டாங்க நம்மளே தா செய்யணுமா அத
அம்மா இருந்தே இவ்ளோ சேட்ட பண் றாங்க அம்மா இல்லாம நானே என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலங்க உங்களெல்லா பாக் பாத்து கத்துக்கணும்
ஆமாங்க அப்ப வந்து என்னன்னா நம்ம எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சு தருவோங்க ஆனா நம்மளுக் யாரும் செஞ்சு தரமாட்டாங்க நம்மளே தா செய்யணுமா அதுக்கு செய்யாமே விட் டுல்லான்ற மாரி இருக்கும் நம்ம வந்து அடுத்து நம்ம கொழந் தைங்கள பாப்போங்க வீட்டுக்கார பாப்போம் அவங்களுக்கும் டைம் இருந்தா எப்பனா தா நம்மள பாப் ப்பாங்க ஆனா நம்மள நம்ம தாங்க பாத்துக்கணும் ஆனா அம்மா வீட்டுக் லாம் போனா ஜாலியா படுத்துன்னு இருக்லா அவங்க எல்லாம் செஞ்சு தருவாங்க அந்த மாரில்லா இருக்கவங்க
ஏன்னா எல்லா வேலையும் நம்ம தா பண்ணணும் கொழந்தைங்கள பாத்துக்கணும் ஆ வீட்ல அவங்களையும் பாத் துக்கணும் அப்டின்னா நம்ம ஆக்டிவா இருந்தா தா பாத்துக்க முடியும்
ஆமா ஆமாங்க சரியா சொன்னீங்க நீங்களும் கொஞ்ச உங்க அம்மாக்கும் உதவி பண்ணுங்க ஏன்னா அவங்களும் அந்த வய்ஷ் ல வந்து நெறைய வேலைங்கலா செய்ய முடியாது அன்னால நம்ம தாங்க அம்மாங்களுக்கு வந்து உதவி பண்ணு ஏன்னா எனக்கு ஒரு அம்மா ஆகு போது உங்களுக்கு சொல்லணும் தோணுது ஏன்னா உங்க வீட்ல நீங்களும் உங்க அம்மாக்கெல்லா கொஞ்சம் உதவி பண்ணுங்க அவங்களும் பாவம்ல நெறைய வேல செய்வாங்க இந்த வயசுலயும்
கொஞ்சம் கிளீன் பண்ண ரொம்ப அவ்வளோ பூஜ வேற வச்சு பூஜ ரூம் எப்பவுமே சுத்தமா இருக்கணு சொல்வாங்க அதனால எல்லாமே எடுத்து அ க்ளின் பண்ணி அ தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரேலா அச்சு வேற சுத்தமா இன்னைக்கு தா வச்சேன் அதுக்கே ஒரு மணி நேரம் நல்லா ஆயிடுச்சு டைம் ஓடி போச்சு
சரி சரிங்க முடிஞ்ச அளவுக்கு அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்றது அம்மா அப்பாக்கு வீட்டு வே சின்ன சின்ன வேல செஞ்சாலே அவுங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும் இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆ எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது நெறைய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்ளா அப்ப வந்து எதுவுமே வேலயே இல்லாத மாரி இருக் கோ இன்னொன்னு நம்ம காலையிலயே எழுந்து ரொம்ப அவசர அவசரமா சமைக்கும் போது எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவாரு எப் ப்பனா வந்து காய் எதனா வெட்டி தருவாரா எனக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு வேல அ செஞ்சு குடுத்த மாரி எனக்கு தோணும் ஆ அ கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பொறியலுக்கோ செரியில எதோ கொழம்புக்கோ ஏதோ ஒரு காய் அரிஞ்சி தரதோ ஏதோ ஒண்ணு பண்ணும் போது அது பெரிய விஷயமா இருக்கும் சில டைம் ஒரு பூண்டு உரிச்சு குடுத்தா கூட பெரிய விஷ் யமா இருக்கும் அப்பதா நா நெனைப்ப நம்ப வந்து நம்ம அம்மாங்களுக்கு அந்த அளவு எதுவும் செய்லியே நம்மளுக்கு நம்ம சமைக்கும் போது தா தெரிது ஐய்யோ இந்த தேங்கா வேற ஒடைக்கணுமா இத வேற துருவணுமா டைம் இல்லீயே அப்டி அதே மாரி தாங்க கேக்குதுங்க அழைப்புல தாங்க இருக்க கேக்குதுங்க எனக்கு நல்ல அழைப்பில தா இருக்க உங்களுக்கு கேக்குதுங்களா அந்த மாரி தாங்க நெறைய வந்து பாத்தீங்ன்னா நெறைய வந்து உதவி பண்ணிட்டே இருக்கணுங்க கொ அம்மாங்களுக்கு அப்பதா வந்து பாத்தீங்ன்னா நம்ளுக்குமே வந்து ஆ கேக்குதுங்க உங்களுக்கு தா நெட்ஒர்க் இருக்குலன் நெனைக்கிற கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க எனக்கு நல்லாவே கேக்குதுங்க சேரிங்க நா மேற்கொண்டு நா வந்து என்னோட தகவல்கள
அலோ